ஆ கேக்குது இந்த தீபாவளிக்கு முன்னாடில்லா நீ வந்து இந்த ஷாப்பிங்லா போயிருக்கியா
ஆ அதுதா சொல்றே நைட்டு ஐயோ நாலா அந்தமாரினா எங்க ஊர்லல்லா பாத்ததே இல்ல நைட்டு வந்து அ என்ன பண்ணுவோ நாங்க அ ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு போவோமே
ம்
போயிட்டு கடைகள்லனா எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸ்ல எல்லாமே போட்டுருவா
ஆமா
அப்பற போன நா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்குனா போனா எடுத்து வைக்கிற டைமுக்கு போனோம்னா இன்னு கம்மி பண்ணுவாங்க
ஆஹ்
அவங்க வித்துட்டு போறதுல தானே பாப்பாங்க ஏன்னா தீபாவளினால சோ வந்து அது அது நல்லா இருக்கு அப்டி எல்லா மொத்த மொத்தமா வாங்கிட்டு வருவே வாங்கிட்டு வந்து தே அப்பதா தளவாணி பெட்ஷீட் எல்லா வாங்கினே நல்லா இருக்கு
ஆமா அந்த அந்த டயத்துல போடுற அந்த தள்ளுபடி தா வந்து நிஜமாவே நல்லா இருக்கணு ஒரு நாலா நேறைய ஒரு தடவுல்லா வந்து போயிருக்கே செயின் எல்லா வச்சு வித்து என்னடா எப்படின்னு பார்த்தா செயினா வரிசையா எத இடத்துல நூறுவா நூறுவான்னு சொன்னா சரி நூறுபா சொல்றனே சர் வரு போதுமா வாங்குவோ அப்டி சொல்லிட்டு நாங்க உள்ளே போயிட்டு சுத்தி செஞ்சுட்டு ஆ ஒரு ஒரு இரண்டு மணி நேர கழிச்சி வரு அம்பது ரூபா அம்பது ரூபானா அடப் பாவீங்களா ஒரு போயிட்டு வரதுக்குள்ள அம்பது ரூபாய் கொறச்சுட்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டி வாங்கினது தா இந்த மாரி வரிசையா கடை எல்லாம் எனக்கெல்லாம்னா ரோடல வாங்கற ரொம்ப புடிக்கு எங்க வீட்டுல தா அவங்க தா சொல்லுவாங்க ஏன் இப் இப்டி டிரெஸ் வாங்கறனால பெரிய கடையில்ல வாங்கின இல்ல இல்ல எனக்கு இதுதா புடிச்சிருக்கு எனக்கு
என் வீட்டுக்கார அதேதா சொல்லுவாங்களே என்னன்னா நீ எனக் இனிக்குமே ம் ம் வே இந்த ரோட்டு கடையில போடுறதுதா உனக்கேல்லா புடிக்கு இந்த மாரி பிராண்ட கிடைக்குனா கூட்டிட்டு வந்தா உனக்கு பிடிக்கனு சொல்லுவாங்க இப்ப ஒரு ஃப்ரூட் அங்க க இங்க இங்க ஒரு பைவ் ஹண்ட்ரட்க்கு வக்கிறதா அவ டூ தௌசண்ங்கார த்ரீ தௌசண்ங்கார சேரி நம்ம போடுற போட்டுக்கு சும்மா போட்டுட்டு அவுத்து வைக்கிறோ எதுக்கு அவ்வளோ ரேட் வாங்கணும்னு வாங்குறோ ஆனா வந்து இப்ப ஆனா வந்து அத யோசிட்டு பாத்தன்னா அவங்க நீட்டா பொண்ணுனு நினைக்கிறாங்க
ஆஹ்
ஒரு ட்ரெஸ்ஸுனால நீட்டா போடணு அப்டின்ட்டு நீட்டா தா வாங்க சொல்றாங்களே எல்லா மே நானே அதா முடிவு பண்ணிருக்கே என்னன்னா இனமே சும்மா ட்ரெஸ் எடுத்துகட்டே இருக்கக்க கூடாது இன்னமே எல்லாத்தையுமே அடி க்கி வைக்கணுனு நினைச்சிருக்கே எ என்னன்னா நல்ல டிரரெஸ்ஸ மட்டு வச்சுட்டு எல்லாத்தையு இல்லாதவங்களுக்கு குடுத்துடலாமான்னு பாக்குறே எதுக்கு தேவ இல்லாம அதை சும்மா வச்சுட்டு
அந்த ஜீ ஹச் கிட்ட ஒரு இடோ இருக்கு அந்த ஜீ ஹச் கிட்ட ஒரு இட இருக்கு அங்க கொண்டு போய் வச்சு நான் கூட நினைப்பே பாட்டி கொண்டு போய் வைப்பாங்க இது எதுக்கு வைக்கிறாங்க யார் எடுப்பா அப்படின்னு சொல்லிட் டு ஆனா அங்க நிறைய பேர் வந்து எடுத்துட்டு போறாங்க ஆ அது நம்ம நம்ம ரொம்பெல்லா போட்டு நா ஆபிஸ் போம்போது ஒரு ட்ரெஸ் வாங்குவே அப்புற கொன்ன நாள் போடுவே போட மாட்டே ஆ அதனால அதெல்லா கொண்டு போய் பத்தும் பத்தாது அதெல்லா கொண்டு போய் புதுசா இருக்குமா அப்ப நம்ப வச்சி வச்சு கொஞ்ச நேரத்துலே வந்து யாராவது எடுத்துட்டு போய்க்குவாங்க
ஆம்மா நா அதா ஒரு ஆட்டோ புடிச்சு போலான்ருக்கே நறைய ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கே இன்னமு போடாதது நறைய அதாவது சும்மா அதை எடுத்து எடுத்து வச்சிருக்கே என்னன்னா அது வந்து ஞாபக அர்த்தமா இருக்கட்டு இப்ப வாங்கினது அப் வாங்கினது அப்டின்ட்டு சும்மா போடாம அது போட்டாலு இன்னு சின்ன பிள்ளைத்தனமாதா இருக்குமே அது எதுக்கு அப்போ இதெல்லா எடுத்து நம்ம இனுமே வச்சிட்லா
அதெல்லா சேத்து சேத்து நமக்கு குப்பதா சேரு
காதா
உன் நியாபகத்துக்கு வேணா ஒரு டிரெஸ் எடுத்து வச்சிக்கலா
அதா எல்லாத்தையு எடுத்து வைக்கலானு இருக்கே கொஞ்ச டிரரெஸ்ஸ மட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையு போட்ரலானு இருக்கே எதுக்கு தேவ இல்லாம போட்ற ட்ரெஸ மட்டு வச்சுக்க வேண்டிதா
அதா நம்மதான் வர இப்ப முன்னாடி எல்லா
ஐடியா ஒண்ணு கிடைக்குமா இந்த சுடிதார ஹேங்கரிங்னா பண்ணி இப்படி வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரினா ஹேங்கரிங் நம்ம வாங்க தா செய்யணுமோ
எதுக்கு
சுடினா சுடி இதெல்லா வந்து ஹேங்கரிங் பண்ணி அழகா சில பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா
ஆமா ஆனா அது அது வந் து நீ அவுங்க வந்து பெரிய கபோர்டு வச்சிருப்பாங்க நல்லா பெருசா வச்சிருப்
இல்ல ஒருத்தி ரொம்ப அதாவது இன்னு ஒருத்தினா ரிச்சுல்லா இல்ல ஒருத்தி வீட்லயேவு சும்மா
ம்
ஆ ஒரு இது மாதிரி போட்டு வச்சிருக்கா நல்லா இருக்கு
ஆமா நம்மகிட்ட இருக்க கிராண்டான டிரெஸ்சு நல்ல புடவைங்கலா அப்படி தொங்க விட் டோனா அழகா இருக்கு பாக்கறதுக்கு
ம் நீட்டாவு இருக்கு அந்த மாரினா எனக்கு ஒரு கபோர்டு ஒண்ணுமே கிடைக்கமாட் என்ன செய்யறனே தெர்ல இப்போ என்னோட ட்ரெஸ் தா நெறஞ்சிருக்கே
ஆ நம்ம பத்து நாள் ஒதுங்க வெப்போ அதுக்கப்புற நம்ம அப்படியே விட்டுருவோ போ அப்படின்னுட்டு
ம்
நம்ம எப்பயுமே அப்படிதானே பண்றோ
ஆனா கார்த்திகா என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்கன்னா அப்படியே நீட் டா அடுக்கி வச்சிருப்பாங்க எல்லாமே அது மாரி நீட்டா வர மாட்டிக்குது
நமக்கு அது முன்னாடி சின்ன வயசுல இருந்தே வரணும் வராது
அது இல்ல சின்ன வயசுல கூட நான் பண்ணுவேன் கொஞ்சம் காலேஜ் காலேஜ் டைம்ல கூட பண்ணே இப்ப புள்ளைங்கப்பான் அதுக்கு பொசு பொசுக்கு தள்ளி விட்டுருதுங்க
ஆமா
விட்ருது அது எனக்கு டென்சன் ஆகுது இப்போ பத்தாதுக்கு ஒரு ம் ஒரு பீரோ வேற நான் வாங்கி வச்சிருக்கேன் அந்த பீரோலயும் பிள்ளைங்க டிரஸ் அடி என் ஹஸ்பண்ட் அதான் சொன்னாங்க எனக்கு ரெண்டு ரோ தருவிங்கிளா மாட்டீங்கிளா கேக்குறாங்க ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸ கீழே வச்சிருக்காங்க அவுங்க ரெண் டு ரோ இப்ப எனக்கு வேணு சரியான ஆளு எல்லாத்தையும் உங்களதையும் அவங்களதையும் நிரப்பிக்கிறீங்க எல்லாத்தையும் எனக்கு எனக்கு வைக்கிறதுக்கு இடமே இல்ல அப்டிம்மாங்க அவங்களுக்கு பாவோ ஒரு நாலு சட்ட அஞ்சு சட்ட
ஆமார அதுவும் ஒரு ரெண்டு பேண்ட் ஒரு அஞ்சு சட் ட நாலு டீஷர்ட் அவ்ளோதா
ஆமா அதே மாரி பீரோலயும் ஒரு ரோ தான் அவங்களுக்கு எல்லாரோ எனக்கு
அதேதான் எங்க வீட்லயு அதேதான் நாலு ரோ எனக் கு நாலா நாலு ரோ எனக்கு ஒரே ஒரு ரோ அவங்களுக்கு சில நேரம் என்ன பண்ணுவே கர்ச்சீப் லா தூக்கி அங்க வச்சிருப்பேனா இந்த நாலு ரோல உனக்கு இடமே பத்தலையா ஏதுல கொண்டுந்து வச்சிரு க்க அப்டிம்பாங்க அது என்னமோ நமக்கு மட்டும் பத்த மாட்
அது என்னன்னா நம்ம சேரீ சுடி நைட் டிரஸ் நைட்டி அவங்களுக்கு சட்ட பேண்ட்டு அவளதான் ம்
அதோட வெளிய போம்போது அவுங்க என்ன பண்ணுவாங்க ஆ சரி கெளம்பு வெளிய போவோ ஏதாச்சும் அப்டி சொல்ட்டு சொல்லும் போது ஆ இந்த சட்டை எடுக்குறே அப்டின்னு எடுத் துருவாங்க அதே கருப்பு பேண்ட் இல்ல ஜீன்ஸ் பேண்ட போட்டு வந்துருவாங்க நா என்ன பண்ணுவேன் டிரஸ் இல்ல இது அன்னைக்கு போட்டேன் இது இந்த போட்டோல போட்டே என்ட டிரஸ்
கேல்ஸுக்கு அந்த மைண் செட் வருதுன்னே எனக்கு தெர்லயே நானு அதேதான் ஐய்ய் இததான நா அன்னிக்கி போட்டு வந்தேன் இது எப்டி நான் போட்டு வர்றது அப்டின்னு நானு கேக் கிறேன் ஆனா வந்து என்னோட அண்ண ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுவானா என் இப்போ கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷோ ஆவுது அந்த வருஷத்துல போட் ட்ட டிரஸ்ஸ தான் இப்பமும் போடுறா எல்லாமே நாலாம் வந்து அப்ப போட்ட டிரஸ்லா எங்க போச்சுன்னு எனக் தெர்ல ஆனா அவ இன்னும் அதான் போடுறா டிரஸ்ஸே எடுக்க மாட்டா
ஓ இப்டி இருக்கிறது நல்லதுதான் அந்த டிரஸ்ல போட்டு
இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு நீட்டா இருக்கணுல சும்மா வந்து அதயே போட்டு
தி ஆடை பாதி
ம் அதயே போட்டுக்குட்டு ஆனா என் ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப புடிக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா உமாவோட டிரஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்குல அவ ஒரு டாப்ப போட்டுட்டு ஒரு பேண்டு கீழே ஒரு அது என்னது அ லோயர் மாரி ஒண்ணு போட்டுக்குவா ஒன்னே அது நல்லா இருக்கா ஐயோ சாமி அப்டின்ட்டு அவலா லூசு மாரி போட்டிருக்கானா அத் தயும் நல்லா இருக்குங்கிறியேப்பா அப்டிபே
ம் அது ஒவ்வ இப்ப நம்மல்லா என்ன போடுறோன்றது அப்டியே தெரிஞ்சுருது இப்ப பசங்க ஒரு சட்டைய போட்டு நாளைக்கே ஹஸ் பண்டு அதே சட்டைய போட்டு வருவாங்க ஆனா அவ்ங்களுக்கு வித்யாசமாவே தெரியாது ஆனா நம்ம ஒரு டிரஸ் இன்னிக்கு போட்ட டிரஸ்ஸ ஆமா நம்ம இன்னிக் போட்டத இன்னைக்கு போட்டத நாளைக்கு போட்டோனா நல்லா தெரியு இது நேத்து போட்டதுனு ஆனா அந்த பசங்க நேத்து அந்த எ ஹஸ்பண்ட்லா ரெண்டு டீ ஷர்ட் எடுத்து வச்சாங்கன்னா அந்த ஒரு வார ஃபுல்லா அந்த ரெண்டதா மாத்தி மாத்தி போட்டு வெள்ல வருவாங்க ஆனா தெரியவே தெரியாது நாம ஒரு நாள் போட்டத அந்த வாரத்துல இன்னொரு நாள் போடவே முடியாது
ஆமா ஆமா
ம் அதுனாலதா ஆனா நான்லா பொடவ எடுக்கறதெல்லா கடையாது ஏன்னா எனக்கு கட்டவு தெரியாது அதோட அது அதுக்கு வேற தனியா தைக்கறதுக்கு வேற ஒரு ஐநூறுபா ஆறுநூறுபா குடுக்கனுமா அதுக்கு ஒரு டிரஸ் எடுத்து ல ரொம்ப கூட தெரியுமா இந்த ஊர்ல நம்பவே மாட்டீங்க நா வந்து ரொம்ப ஆசைபட்டு போன வருஷோ ஒரு டிரஸ் எடுத்த இந்த மாரி மெட்டீரியல் எடுத்து நம்ம காலேஜ் படிக்கும் போதுலா வந்து சுடிதார் தச்சு தா போடுவோ இப்பல்லா தைக்க முடியறது இல்ல தைக்க விட்டுட்டோ அந்த வேலைக்கு போகுமே அந் காலேஜ் முடியவுமே அந்த தச்சு போட்டதெல்லா விட்டுடோ ஆனா எனக்கு காலேஜ்ல நல்ல நாவோ இருக்கு தச்சு மட்டு தா போட்டுட்டு போவ வித்யாச வித்தியாசமா ஆம்மா தச்சு போட்டு போவேன்னா இப் ரொம்ப நாள்கு அப்புறோ ஒரு அஞ்சு வருஷோ கழிச்சு ச்ச இப்ப தப்போ நம்ம எப் எப்ப தச்சது அப்டி சொல்லி இப்ப தைக்கலனு கடைல இருந்து த ஒ ஜ டிரஸ் வந்து எடுத்துட்டு வன்ட்ட மெட்டீரியல எலோ எழநூறு ரூபாயோ எவ்ளோவோ வந்துச்சு நல்லா பியூர் காட்டன் ஒயிட் கலர் சரி நல்லா தச்சு போட் லானு அந்த கடைல குடுத்தா அவங்க கேட்டாங்க தைக்கறதுக்கு எவ்ளோ அப்டின்னு சொல்லி கேட்டாங்க ந என்ன கேட்டா அவுங்க அறநூத் அம்பது ரூபா அப்பிடின்னாங்க ஆனா வெளியல்லா நானூத்தம்பதுதா வாங்கறங்க நீங்க அறநூத்தம்பது ரூபா சொல்றீங்கலே அப்டினு நாங்க எங்கள்ட பினிஷிங் நல்லா இருக்கும் நல்லா இல்லனா நீங்க காசே தர வேணா நாங்க சரி இந்த அளவுக்கு சொல்றாங்கள எறநூறு ரூபாய்க்காக பாத்துட்டு நல்லா இல்லாம நல்லா க்கனு அப்டிசொல்ட்டு பிட் குடுத்துட்ட கடைசில போய் பாத்தா நா அவனு கிட் அவங்க கிட்ட சொன்ன எனக்கு வந்து ஃபுல் ஹாண்ட் வைக்கணு அப்புறோ வந்து‍ கேதரிங் பேண்ட் வேணு பின்னாடி வந்து இந்த குட்டி குட்டி நாட் மாரி வர மாரி வேணு அப்புறோ எக்ஸ் மாரி வந்துருக்கணு இதுக்கு ஒவ்வொனுக்கு அவுங்க அம்போ ருபா அம்போ ரூவா போட் தொளாயிரத்தி அம்போ ருவா எங்கிட்ட வாங்கிட்டாங்க
ம்
ஒவ்வொருக்கு ஒவ்வொன்னு ஆட் பண்ணோனா ஒரு ஒரு காசா எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு இங்கெல்லா வந்து
அப்போ ஒரு டூ தௌசண்ட் ஆயிருச்சே
ஆ அததா நானு அததா ஹஸ்பண்ட்டு சொன்னாங்க இந்த ரெண்டாயிர ரூபாய்க்கு நல்லா கிராண்டா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய்ருக்கலா நீ இப்டி போய் எடுத்துட்ட அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டிரரெஸ்ஸ பாக் கும் போதெல்லா கஷ்டமா இருக்கு அய்யோ இப்டி போய் தச்சுட்டமே அப்டின்னுட்டு
அதா அதா
ம் அதனால
இப்பதா நீட்ட தா அந்த மாரி சுடி கெடைக்கே நறையா
இருந்தாலு அந்த ஒரு பழைய ஒரு ஆசைக்கு எடுத்த அது இவ்ளோ பெரிய இதாய்டுச்சு அதுலருந்து நா தைக்க குடுக்குறதே இல்ல
இதுவே வந்து வைக்கிறாங்களே எல்லாமே
ஆமா முன்னாடி நம்மல்லா வந்து வாங்கி அதுக்கு தச்சு போட்டு டிசைன் னு அப்டின்னு இப்பெல்லா அப்டி இல்ல லெக்கின்ஸ் எதுக்கெடுத்து அது என்டல்லா ரெண்டே ரெண்டு தா பிளாகக்கு ஒயிட் எதுக்குனால இதையே போட்டுக்கிறது
ஆமா ஆமா ஆமா ஆமா
ம் ரெண்டுதையும் போட்டுட் எதுனால வெள்ள கலர் கருப்பு கலர்னு ஏதோ ஒண்ணு போட்டு சுத்திட்டு இருக்கோ அப்பெல்லாம் ட்ரெஸ் வாங்கணு அத வாங்கணு இத வாங்கணு அப்டின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ் படிக்கும்போதெல்லா மதுரையிலதா போய் எடுப்பேன்ல்லா நின்னுட்
நானுன் தா ம் ஹும் ஆனா அது ஒரு அழகா இருக்கு
ஆமா ம் எங்க தச்சீங்க எங்க தச்ச இந்த மாரில்லா அதெல்லா பாக்கும்போது கொஞ்சோ ஆசையா இருக்கு சேரி
ஆம்மாம் சேரிப்பா
ம் சேரிங்க பாய்
ம் பாய்